ஹலோ ஆ சொல்லு ஆ நல்லாருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க
ஆ நா நல்லா இருக்க கா
அ அப்புறோ தா நா அப்புறோ இந்தயே இப்பெல்லா லீவ் விட்டாச்சு பசங்களுக்குக்கெல்லா அதனால உக்கார வச்சு செரி படிக்கிறதெல்லா மறந்துருவாங்கன்னு சொல்லி ட்டு நானு இங்கிலீஷ் புக்ல ஒரு பேஜ் தமிழ் புக்ல ஒரு பேஜ் படிக்க வச்சிட்டு இருக்கே
ஓகே ஓகே எல்லா பெரிய பசங்களா ஆ
மூத்தவ வந்து ச எயித்து போறா
ஓகே
ம் சின்ன பைய வந்து இப்பதா செகண்ட் போறா
அப்புடிங்களா செரி செரிக்கா அ எங்க பாப்பா வந்து இப்பதா செகண்ட் ஸ்டேண்டர்ட் போறாங்க தம்பி குட்டி பாப்பா அ டூ இயர்ஸ் ரெ ரெண்டு வருஷம் தாங் ரெண்டு வருஷோ ரெண்டு மாசோ ஆகுதுங்க
ஓகே ஓகே பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்குறா
அவுங்க வந்து செஸ் பிளேயரு அ சோ அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவுங்க
சேரி சேரி செரி ஆ ஓகே கிளாஸ் போயிட்டு இருக்காளா வெளியே போட்டிருக்கீங்களா
ஆமா ஆமாங்க கிளாஸ் வெளியவு போயிட்டு இருக்கா ஆன்லைன்லயு போயிட்டு இருக்காங்க அது இல்லாம நெறைய டோர்னமெண்ட்ஸ் அதுமாரிலா கூட்டிட்டு போவோங்க வெளிய இப்போ கொஞ்சோ நல்லா எக்ஸ்போஷஸ் ஆ வெளியே எல்லாரு தெரிஞ்சா கொஞ்ச தெரிஞ்சாதானே இப்ப நெறைய பேர் நல்லா ஆ செமையா காம்பிடிட்டிவா இருக்கு இல்லீங்களா
ஆமாங்க ஆமா ம் ஆமா நெறைய வெளில போனாதா அவ்ங்க நெறைய தெரிஞ்சுக்க முடியு அவங்க வந்து எந்த லெவல்ல இருக்காங்கன்னா அப்
ஆமா அவ கொஞ்ச ரொம்ப சைலன்ட் டைப்பு ரொம்ப பேசமாட்டா நம்ம ரெண்டு வாட்டி என்ன பண்றே என்ன பண்றேன்னு கேட்டாதா பேசுவா ஆ வீட்டுக்குள்ள பேச சுவா ஆ வீட்டுக்குள்ள பேசுவா வெளியே பேசமாட்டா பட் இப்போ இப்போ கொஞ்சோ கொஞ்சோ துகும் ஆ நாங்க வெளிய எல்லாமே போறதுனால அ கொஞ்ச நல்லா பேசுரா அவளே அவளே கொஞ்சோ கொஞ்ச கான்பிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி பேசுரா வெளியூர் போயிட்டு ம்
அவுங்களா போய் பேசணு அப்பதா வந்து கத்துக்க முடியு நம்ம அமைதியா இருந்தா யாருமே நம்மள தேடியெல்லா வந்து பேசமாட்டாங்க நம்மதா போய் பேசணு ஆ இந்த விஷயத்ததா நா இவுங்க ரெண்டு பேத்தக்குமே சொல்லிட்டு இருக்கே நெறைய விஷயங்க எல்லா விட்டுருவே நீயே போய் தெரிஞ்சுக்கோ நீயே போய் தெரிஞ்சுக் கோ அப்பதா பெரியவனானதையு உனக்கு வந்து அந்த அந்த ஒரு ஆர்வம் வரும் நமக்கு யாரும் வந்து உனக்கு இத பண்ணு அத பண்ணுன்னு யாரு சொல்ல மாட் மாட்டாங்க நம்மதா போய் கேக்கணு அப்புடின்னு நானு சொல்லிட்டே இருப்பே ஏன்னா அதுதா இந்த காலத்துல அதுதா ரொம்ப முக்கியோ
ஆமா அவ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா பட் ஆனா இப்போ இப்போ யார்ன்னா பேரு கேட்டாலோ யோசிச்சுதா சொல்லுவா அ சொல்வா பேரக் கேட்டாலு பட் ஆனா வந்து என்னன்னா சொ ரொம்ப மெதுவா சொல்வாளா அ அதுவே எங்களுக்கு கொஞ்சோ ஒரு மாதிரி இருக்கோ ஆனா எங்க பைய வந்து டக்கு டக்குன்னு இப்பதா ரெண்டு வயசு ஆகுது யார்ன்னா எதனா கூப்ட்டா கூட ஓடி போயிடுவா அவ யார் கூப்ட்டாலு போயிடுவா எல்லார்க்கிட்டயு பேசுவா ஜாலியா இருப்பா அவ இப்பவுமே வந்து அவ தனியா இருக்கனுந்தா ஆசப்படுவா
ஓகே ஓகே
ரெண்டு பேரு ரெண்டு மாதிரிங்க ஆமா சமச்சிட்டீங்ளாக்கா
அ சமையல் வேலயெல்லா முடிஞ்சது இன்னைக்கு என்ன பண்ணீங்க
இன்னிக்கா இன்னிக் கே நா நாங்க இப்போ ஊருக்கு வந்திருக்கோ அதனால அதெல்லா லீவ் நாங்க அம்மா தா சமைப்பாங்க எல்லா நாங்க பசங்கள பாத்துக்ரது மட்டுந்தா எங்க வேல
ஓகே ஓகே பரவால
ம் நீங்க எங்கயு போலீங்ளா
நாங்ளு லீவுக்கு அம்மா வீட்டுக்கு தா வந்தோ அ அதனால சமச்சாச்சு மதியானோ எல்லா சமச்சாச்சு சரி உங்க கி பேசிட்டு போலா ரொம்ப நாள் ஆச்சு அப்டின்ட்டு தா
ம் அ நானு அவங்ளு வந்து அ ஹாஸ்டல்மேட்டு ஸோ நல்லா நல்லா இருப்போ நாங்க எல்லாரு ஜாலியா ஒண்ணா இருப்போ அஹ் நல்லா போகு இப்போ கொஞ்சோ அ அ கல்யாணோ ஆனதுனால எல்லாருமே தூரோ தூரோ போய்ட்டோங்க நாங்க பாத்ததே ரொம்போ அ எட்டு வருஷோ ஆகப் போதுன்னு நெனைக்கிறே நானு எல்லாரு ஒரு ஒரு எடத் க்குல இருக்கோ இருந்தாலு ஸோ அ இருந்தாலு பேசிப்போங்க
ஓகே ஓகே நானு இப்ப காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட அ பதினஞ்சு வருஷத்துக்கு மேலயே ஆகுது நீ சொல்ற மாரி கொஞ்ச கொஞ்சமா அந்த கான்டக்ட் ட்டல்லா வந்து கொறஞ்சிட்டே தா வருதுன்னு வைய்யே
ம் ஆமா பசங்ளால் நம்ளால இது பேசவே முடியாது இல்லைங்ளா நம்ப இவுங்க ரெண்டு பேரையு பாத்துக்ரதே பெரிய வேலையா இருக்குங்ள
ஆமாங்க ஆமா ஆமா நா
ஆய்ட்டா இவங்க கூடவே பிசி ஆயிடுவோ நம்போ எங்கயோ போ போ முடியாது அ அதுவு இப்ப பசங்க ஸ்கூல் போறதுனால பிக்கப்பு ட்ராப்பு எல்லாமே நம்மதா பண்றதுனால அது இன்னு பெரிய பர்டனா இருக்கு
ஆமா ஆமா நாங்களு கொண்டு போய் விட்டுதா கூட்டிட்டு வருவோ அ அ என்ன இப்ப ரெண்டு பேருங்கிறதுனால சரி கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்துரலா அப்டி இப்ப உங்களுக் க்கு வந்து சின்ன பையனு ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டா நீங்க கொஞ்சோ ஃப்ரீ ஆயிருவீங்க
ஆமா ஆமா ஆனா இப்ப ரெண்டு பேரையு அவளையு சேத்துதா கூட்டிட்டு போனு எங்க போறதுனாலு முன்னாடி பேக்கு மாட்டு பேக்ல போட்டுட்டாலு அப்பதா அப்படிதா கூட்டிட்டு போணு இப்பல்லா வந்து யாரையுமே நம்ப முடியல இல்லைங்ளா அதனால கூட்டிட்டு போய்ட்டு நாங்களே தா கூட்டிட்டு வரோங்க
சேரிங்க
ம் அப்புறோ என்ன சமச்சீங்க ஆ எல்லா சாப்ட்டுறா கொஞ்சோ காரம் தான் சாப்ட மாட்டராங்க ஆ கொஞ்சம் நான்வெஜ் எல்லா இப்ப தான் குடுக்க ஆரம்பிச்சிருக்கோ சாப்றது தான் ரொம்ப கஷ்டம் ஆ ஆ பழம் எல்லாம் எதுமே சாப்பிட மாட்டறாங்க ஆனா அவ வந்து எல்லாமே சாப்டுவா இவன் எதுவுமே சாப் அப்பளம் மாத்துவா அவனுக்கு கையில ஒட்டக்க கூடாது அப்டின்னு சொல்றோன் பிச் பிச்ன்னு ஒட்டக்கூடாதா ஆ பழம்லே வந்து து வந்து அண்ணாச்சி பழம் மட்டும் தான் சாப்டுவான் வேற எதுமே சாப்ட மாட்டா
ஓகே ஓகே ஆ
கையிலா ஒட்ட கூடாது அவருக்கு
ம் ம் மூத்த பையன் வந்து ஃப்ரூட்ஸே சாப்ட மாட்டான் பழங்கள் எதுவுமே சாப்ட மாட் இலைய பையன் வந்து பழங்க பழம் என்ன பழம் கொடுத்தாலுமே சாப்ட்டுருவோன் ம் ஒர் வீட்ல ஒருத்தர் வந்து அப்டி தான் இருக்காங்க
ஆமா என்னால ஒருத்தன வெச்சு சமாளிக்க முடியல அவ ரொம்ப சைலன்ட இவன் வந்து ரொம்ப சேட்ட பண்றான் அதுனால சமாளிக்குலே நீங்க எப்டி சமாளிக்கிறீங்கன்னு தெரில ரெண்டு பெரிய வெச்சுக்க
ஆமா அ ஜென்ரலாவே அப்டிதான் சொல்லுவாங்க பொண்ணுங்க வந்து சைலன்டா இருக்காங்க ஆ பசங்க தான்
ஆவ வளந்ததே எனக்கு தெரியல டக்குன்னு வளந்துட்டா இல்ல அது தெரியல எனக்கு ஒரு இப்ப சவ ஏழு வருஷம் ஆகுது எனக்கு தெரியல அவ டக்குன்னு வளந்துட ஆனா ரெண்டு வருஷம் தான் ஆகுது உச்சச்சோ ரெண்டு வயசு தான் ஆகுது அப்டின்ற மாரி இருக்குங்க டேய்லி டெய்லி எத்தனோ ஒரு வித்தியாச வித்தாசமா எதனோ ஒண்ணு பண்ணிட்டே இருப்பான் ஆ டேபிள் மேல ஏறுவான் சேர் மேல ஏறுவான் தம்முனு கீழே விழுவான் அவள எவ்வளவு பொத்தி பொத்தி வ சும்மா இவ வந்து அவ்ளோ சேட்டஸ் இது மேல ஏறோம் அது மேல ஏறோம்ப்பா இதுவும் ஒண்ணு பண்ணிட்டே இருப்ப இப்பதான் பேச வேற ஆரம்பிச்சுட்டாங்க
ஓகே ஓகே ஆ
இப்பதான் பேசுறா கொஞ்ச லேட்டா தான் பேசுவாங்களா
ஆமா பசங்க வந்து கொஞ்சோ லேட்டா தான் பேசுறாங்க அப்றே இப்ப ஓ பொண்ணு வந்து ஹோம் ஒர்க்ல்லா பண்ணும் போது விட்டுருவானா
ஆ ஹ விடமாட்டாங்க அவ அவளே பண்ணிப்பா ஹோம் ஒர்க்ல்லா பண்ணிப்ப என்ன டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்ட அவ கொஞ்ச தெரியல நா மட்டும் கேப்பா ஸ்கூல்லயே எல்லாமே முடிச்சிருவாங்க ஹோம் ஒர்க் மோஸ்ட்டா எதுவும் தரமாட்டாங்க ஹோம் ஒர்க்ஸ் எல்லா எதுவும் தரமாட்டாங்க ஆ அதனால எனக்கு அவ்ளோ டென்ஷன் இருக்காது இவன பாக்குறதுதான் பெரிய டென்ஷனா ஆகும் ஒண்ணு டிவி போடு அப்டின்னு சொல்லுவா இல்ல வெளியே கூட்டிட்டு போ வெளியே கூட்டிட்டு போன வாச் சொல்லா வா
சுத்த நா ஆ நீங்க கூட்டிட் போய் பழகறி பழக்கறிங்கல்ல அதனால வந்து அவளுக்கு அ
ந்து வெளிய கூட்டிட்டு போ அவங்க அப்பா அம்மா அ காலைல போனாருன்னா ஈவினிங் தா வருவாரு சோ அதனால வந்து என்னன்னா நீ வா நம் போல வா ஓ அப்பாவு கூட்டிட்டு வரலா பாத்தா அக்காவு கூட்டிட்டு வர் இன் ஸ்கூல் முடின்னு டைம் இரு க்குடா நாலு மணி நால்ர நாலு மணிக்கு தாண்டா வீட்ட விட்டு இல்ல வா வா போலாம் அந்த நாலு வார்த்தைய கத்து வச்சின்னு இருக்கான் வா போலா அம்மா வா டிவி போடு இந்த இதெல்லா வெச்சு மேனேஜ் பண்ணியா ஒரு
அதுதா ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அவனுக்கு தேவையானது அதனால அது சீக்கிர கத்துக்கிட்டா
ஆமா ஃபர்ஸ்ட் எல்லா ரொம்ப பயந்தோ நாங்க இப் இங்க பேச மாட்றா பேச மாட்றான்ட்டு அப்றோ கூட இருக்கோ இல்ல இல்ல பேசுவாங்க இத்தனைக்கு அவனுக்கு நாங்க ரெண்டு வய்சு தெரியு டி வி பாக்க மாட்டா ஃபோன் பாக் குடுக்க மாட்டோ எதுவுமே குடுக்க மாட்டோ அவளுமே இப் வதியுமே ஃபோன்ல பாக்க மாட்டா இப்போ விளயாட்றதுனால டேப் வாங்கி குடுத்துட்டு டேப்ல விளாட்றா ஆனா இவ வந்து கொஞ்சோ ஆ பாக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஃபோன் பாக்குறாரு கொஞ்சோ இப்ப ரெண்டு வயசு மேல ஆயிடுச்சு இல்லிங்ளா அதனால போன் பாக் க்குறாரு டீவி பாக்குறாரு அதனால கொஞ்சோ சேட்டா அதிகம்ந்தாங்க இவ அவுங்க அப்பா இல்ல இருக்க மாட்டா பட் இப்ப அம்மா வீட்ல
அ சப்போர்டுக்கு அங்க மாமியார்ல்லா அங்க இல்ல
அஹா மாமியார்லா கூட இல்லைங்க நாங்க மட்டுந்தா நாங்க நாலு பேர்தா யாரு வரமாட் தங்கங்க எல்லாமே ஊர்ல இருக்காங்க அவ வரு எ ரொம்ப கஷ்டோ வர்ரது வந்தா மாசத்துல ஒரு மூண் நாள் நால் நாள் இருந்துது வந்துருவாங்க ஊருக்கு வந்துருவாங்கங்க அவங்ளு வர முடியாது அ வீட்ல வந்து ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கோ நாய்க்குட்டில்லா இருக்குங்ளா அதனால வந்து இல்ல அத யாரு பாத்துக்கது அதெல்லா கூட்டிட்டு வர முடியாதுன் சொல்லிட்டு காலையில வந்துட்டு ஈவ்னிங் கெளம்பிடுவாங்க ரொம்ப டிஸ்டன்ல்லா இல்லைங்க ஆ பக்கத்துலதா ட்ரெயின்ல வந்துட்டா ஒரு த்ரீ ஹார்ஸ் ஆகு அவ்வளோதா
செரி செரி செரிங்க ம்
உங்கஊர்ல திருவிழால்லா முடிஞ்சிச்சுங்ளா
ஆ திருவிழா இப்பதா ஒரு மாசோ ஆச்சுங்க முடுஞ்சு
அப்டிங்களா செரி செரிங்க
திருவிழாக்கு அப்றோ எல்லாரும் அம் வந்திருந்தாங்க
ஆம்
ரொம்ப நல்லா போச்சு அஞ்சு நாள் நடக்கு இந்த திருவிழா
அப்டிங்களா செரி செரி ஓகே
பசங்களுக்கு வேற எக்ஸாம போயிருச்சு அது ஒண்ணுதா வந்து ஆ ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு
ஆஹ்ஹா இப்பதானே தெரிஞ்சுக்கிறாங்க எப்டின்னு சொல்லிட்டு எங்க எங்க பாப்பால்லா இப்பதா பாக்குறா ஓ இப்டிதா நடக்குது இதுக்கு முன்னாடி எல்லா கூட வந்திருக்காங்க அப்ப அவ்ளோ தெரியாதவங்களுக்கு இப்போ இப்பதா வந்து பாக்கவு இப்பல்லா இருக்கா இப்பல்லாம் இருக்கான்னு நெறைய கேள்வி கேக்குறா இந்த குட்டி பையனு ஜாலியா இருக்கு அவனுக்கு அ பாத்த ஒடனே வந்து நெறைய பேர் இருக்காங்களா அவன் அவன் பாட்டுக்கு அவன் ஒரு பக்கம் விளையடுரது
ஆ தம்பி சவுண்டு கேட்குது எந்திரிச்சுட்டானா
ஆங்கியுல்லக்கா ஆ சேரிங்க்கா ஆ நானு அப்புறமா பேசுறேன்கா ஆ பாய்க்கா
ஆ பாய் ம்
ஓ